ஆ
ஆ ஹலோ சிஸ்டர்
அ நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்க
ஆ வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ஆ வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் ம்
உங்க வீட்ல அம்மா அப்பா அம்மா அப்பா எல்லாரு நல்லா இருக்காங்களா கால்ல இண்மேல்தா சாப்டணு கொஞ்சோ லேட்டா தா சாப்புணு
ம் ம் எல்லாரு நல்லாருக்காங்க என்ன சாப்பாடு உங்க வீட்ல
எங்க வீட்ல காலைல இட்லி சாம்பார் சட்னி வட அந்த மாரிதா கால்லயு சோறுல்லா சாப்பட மாட்டாங்க கால்லே அது எல்லாமே மதியந்தா சாப்டுவாங்க மதியோ மதியோ வந்து மதியந்தா இல்ல இல்ல கால்ல மட்டுனா கால்ல வந்து இட்லி சாம்பார் சட்னி அந்த மாரி வட எல்லாமே இரு உ மதியோ வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் மோரு அந்த மார்ருக் கு அதுக்கப்புறோ மதியோ இல்ல நைட்டு புரோட்டா சப்பாத்தி அந்த மாரி ஐட்டங்கள்லா சிக்கனு அந்த மாரி சாப்டுவே
ஓ நீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்களா
இல்லல்ல ஹோட்டல்லாம் கிடையாது வீட்லதா
வீட்டுலயே ஒரு வேலைக்கு இவ்ளோ ஐட்டம் சமைப்பாங்களா
ஆமா
ம் செரி செரி டெய்லி வட சாப்பிடுவீங்களா உங்க வீட்ல
டெய்லிக் சாப்ட மாட்டே ஒரு நாள் வட ஒரு நாள் கேசரி அந்த மாரி
ஆ ஆ பரவாயில்லையே எங்க வீட்லல்லா பாத்தீங்கன்னா இட்லினா இட்லிக்குள்ள சட்னி அது மட்டு தா செய்வாங்க எப்பயாவே யாராவது கெஸ்ட்டு வந்தா மட்டுந்தா சாம்பார் சட்னி வைப்பாங்க யாரு சமைப்பாங்க வீட்ல
அம்மா சமைப்பாங்க அப்படி இல்லாட்டி நா சமைப்ப எனக்கு கொஞ்ச கொஞ்சோ தெரியு அம்மா சொல்லி குடுத்துருக்காங்க எனக்கு
ம்
ஆமா எனக்கு கொஞ்ச கொஞ்சோ சமையல் தெரியு
ம்ஹும் கடைசியா என்ன சமையல் பண்ணீங்க
கடைசியா என்னோட ஃப்ரெண்டோட எல்லாருமே சேர்ந்து ஒரு ரூம்ல இருந்தோம் அந்த ரூம்ல கொஞ்சோ தங்கி இருக்க மாரி அம்ப சிக்கன் சமைச்சு சாப்டோம் ஒரு நாங்க ஒரு ரெண்டு பே ரெண்டே ரெண்டு பேரு தான் இருந்தோம் ஆனா அப்பல ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு கிலோ வாங்குனோ சிக்கன்
ம் ம்
ஒரு கிலோ வாங்கி அவனுக்கு தெரியாதுனு சொன்னா அவனுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னா எனக்கு தெரியாது நா எடுத் து தந்தா சிக்கன் எடுத்துதந்தா நீ சமைச்சிருவியா அப்டின்னு கேட்டா என்கிட்ட அதெல்லா நா சமைச்சிருவேன் நீ வாங்கி மட்டுதா அப்டின்னே அதுக்கப்பறோ அவன் சேரின்னு சொல்ட்டு வாங்குனா ரெண்டு பேரும் பைக் ல போயிட்டு கால்லே மார்னிங்கே எந்திரிச்சு பைக்ல போயிட்டு கடைலப் போய்ட்டு வாங்குனோ கடைய தேடி பாத்தோம் ஒன்ரெண்டு கடை க்ளோஸ் ஆயிருஞ்சு அதுக்கப்பறோ கொஞ்ச லாங்கா போன அங்க போயிட்டு வாங்கனோ ஒரு கிலோ சிக்கன் வாங்கனோ வாங்கிட்டு அதுக்கப்பறோ வந்து கொண்டு வந்து அவ வாஷ் பண்ணா நா நா அதுக்குள்ள எல்லா ஐட் ட்டைங்களையும் மொத்தமாக எடுத்து வச்சு எல்லாமே ஒரு பிளைட்ல மொத்தமா வச்சு கட் பண்ண வெங்காயம் தக்காளி அந்த மாரி எல்லாத்தையும் கட் பண்ட்டு மொத்தம் அச்சுட்டு அவன் சிக்கன வாஷ் பண்ணி குடுத்துன்னே அவன் அதுக்கப்பறோ சாப்பாடு நா பொங்குறேன் நீ வேண்ணா சிக்கன் குழம்பு வை அப்டின்டா
ஆ
அதுக்கப்பறம் நா சிக்கன் குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் வச்சேன்
ம் ஹூம் நல்லா இருந்துதா கேக்குதா பேசுறது